ஆ அ டாப்பிக் வந்து சிஸ்ட்டர் நீங்க ஆல்ரெடி முப்பது கால் முடிச்சிட்டீங்க இல்லையா
அ அதெல்லா இதுல பேச கூடாதுப்பா எப்படி இருக்கீங்க அக்கா கிட்ட பேசர்த்துக்கு இவ்ளோ நாள லா
ஓக்கே ஓக்கே சிஸ்டர் நல்லா இருக்கேன் நீங்க எப்டியிருக்கீங்க
நா ரொம்ப நல்லா இருக்கேன் என்னா எப்படி போகுது லைப்லா காலேஜ் முடிஞ்சுதா வேலைக்கு போறீங்களா
ஆமா சிஸ்டர் ஒர்
ஆ நானு வந்து ஒர்க்பிரம் ஹோம்ல தா பா இருக்க ஏதாவது நல்ல ஜாப் தேடிட்டுருக்கே
ஓக்கே சூப்பர் சிஸ்டர் ஆல் த பெஸ்ட் நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்ப அமேசான்ல கூட ஏதோ ரெக்யூர்மென்ட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சிஸ்ட்டர் உங்களுக்கு
அப்டிங்களா எனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சா கூட பரவாயில்ல ஏதாவது ஆபீஸ் ஒர்க்கா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு அ அதனால செரி நா டிகிரியு முடிக்கிலியா அதுனால கொஞ்ச எனக்கு அது வேலைல கொஞ்ச இப்பல்லா கெடைக்குதுதா இருந்தாலு வந்து அ பண்ண முடியல இப்போ கூட ஒரு ஆப்ல போய் பர்பிள் ஆப்புன்னு ஒரு இதில போய் பாத்துட்டு வந்தே வாங்க நம்பர் தந்திருந்தாங்க இருந்தாலு என்னால திரும்ப போகும்போது ரெக்கமெண்டேஷன் அதுலயுமே ரெக்மெண்டேஷன் இருக்கு தெரிஞ்சவங்க யாராவது எடுத்துட்டு வந்து வச்சுறாங்களா அதுல நம்மளுக்கு போக முடியமாட் சரி இப்போதிக்கு ஏதாவது ஆரி ஒர்க்கு இல்லைன்னா தையல் அந்த மாரி ஏதாவது போலா அப்டின்ட்டு அததா பண்ணிட்டு இருக்கே
ஓ சூப்பர் சூப்பர் சிஸ்டர் நீங்க நீங்க இதுக்கு அழகா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலா இல்லையா ஆரி ஒர்க் பண்றீங்க
எது ஒன்னுமே வந்து நம்ம ஃபுல்லா இப்போ ஆரி ஒர்க்ன்னு அப்டி எடுத்துட்டோம்னா அ சிம்பல் ஓர்க் பண்ணா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ்ஸும் சிலது இருக்கு இல்லையா இப்போ உம் உக்காந்து நம்ம இப்போ அது குணிஞ்சி போடணும் அது வந்து சில ப்ராப்ளம் இருக்கு கழுத்து வலி அந்த மாதிரிலாம் வருது சரி இதெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது போல இருக்கும் சரி வேற ஏதாவது பாக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தோணு தோணுது
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நம வந்துட்டு ஹ் நமக்கு கொடுத்த டாபிக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கை முறை ஆஹ்ஹ் ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையில எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கோ யுனிக்கா ந இது இந்த இது பண்ணலனா இன்னை இந்த டே வந்து எனக்கு போகாது அப்படின்ற மாதிரி ஏதாவது
ஆஹ் பொதுவா வந்து அன்றாட வாழ்க்கை முறைன்னு பார்த்தா லேடிஸ பொறுத்தவரலும் ஆபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி இல்ல வீட்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிஹ நம்ம வந்து குழந்தைங்க பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட பார்த்துக்கணும் அப்புறம் வந்து வீட்டு வேலையை செய்யணும் இதுக்குதான் நம்ம வந்து அதிகமா முன்னுரிமை கொடுப்போம் இப்ப உங்க வீட்லயே உங்க அம்மா அப்படிதான இருப்பாங்க
ஆமா சிஸ்டர் சோ முதல்ல அவங்களுக்கு எ இப்போ அவங்க சொல்லுவாங்க ஏன்னா நான் வந்துட்டு ஆஹ் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே மேரேஜுக்கு முன்னாடியே நான் வீட்டுல வேலைதான் செஞ்சுட்டு இருந்தேன் மேரேஜ் ஆப்டரும் நான் இங்க வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஓய்வுன்றது எனக்கு கிடைக்கலன்னுவாங்க அது அப்படியே திட்டிட்டு சொல்ற மாதிரியே இருக்கும் நம்மள
ஆஹ் அதுதான் அவங்களோட இது அது ஏன்னா இப்ப பெண்களுக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்கும் என்னன்னா அப்பா நம்ம காலையில எழுந்த னா நம்மளுக்கு வந்து யாராவது ஒரு டிஃபன் போட்டு கையில கொடுக்க மாட்டாங்களா அந்த அந்த மாதிரி ஒரு சில வீடுகள்ல நடக்க நடக்குது நா எல்லா வீட்லியுமெ நடக் குதான்றது இல்லே இருந்தாலு என்னோட ஹஸ்பண்லா வந் தூ ரொம்போ மோசோ இல்லெ செஞ்சிதா ஆவுணு அப்டின்ல்லா கட்டாயால்லா இல்லை இருந்தாலு ஓகே முடிலெனா பரவால்லெ நம்பொ கடலெ வாங் செய்ஞ்சி சாப்புல்லா வாங்கி குத்துற்றா அந்தம் மாதிரியான ஒரூ சூழ்நிலையிலெருக்கத்னாலெ நா தப்ச்சிட்டேன் நெனகிறே
ஹ கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு வந்துட்டு சிஸ்டர் எனக்கூ ஆஹ் இதுல பாத்தீங்கினா எனக்கூ எனக்கு காலேஜ்லெ வந்துட்டு எனக்கு வீட்டுலெதாசு ஷரி எனக்கு வீட்ல வந்துட்டு எப்போமெ சரி எங்கே ரிலேட்டிவ் சொ சம்மர் டேஸ்க்கு வீட்டு பெரிம்மா வீட்டுக்கு போனாலு சரி அங்கெ எனக்கு புடிச்சதுதா பணித் தருவாங்கெ வீட்லியு அப்டிதா எனக்கு காரோ அதிகமா சேக்கெ கூடாது அந்த மாதிரி டூல்ஸ் எங்க வீட்லெ காரமேருக்காது இருந்தாலூ அந்த மாதிரி சாப்ட்டு பழக்கன்றதுனாலெ கா ஹாஸ்டல்லெருக்கெ போது எனக்கு ஆஹ் சாப்பாடுன்றது எனக்கு செட் ஆகாமருந்தது காலேஜ்லெ அதுக்கப்புறோ வந்துட்டூ எதோரளவுக்கு அங்கேருந்து மேனேஜ் பண்ணி எப்டியொ வெளியெ வந்தாச்சி சிஸ்டர் சோ எனக்கு வந்துட்டு ஃபுட்டுல தா எனக்கு பெரியெ ப்ராப்ளமே அதுவு இந்தெ வீட்டு கூடஸ் வீட் ட்ல சாப்ட்டூ செட்டான போது வந்துட்டூ வெளிலெங்கியு சாப் பறது அவுளோ சீக்கிரமா அ செட்டாக மாட்டேங்குது
ஓ இப்போ பாத்தீங்னா எனக்கு வந்துந்தின்னானா அன் இப்பொ வந்து டெயீலி ரோட் இத்லவந்து சமயல் வந்து முக்கிய பங்கு வகிப் போ என்ன சாப்பாடுலெ னா நம்பெதுவுமேல்லல்லயா அப்டிருக்கிற பட்ச் த்துல சம்மியல் கலைன்றது எனுக் ரொம்போவே நல்லா வரு மத்தது எப்டிருக் தின் மத்தவொங்க சொல்லி தெரிய்யூ நீ இதுலெ பெஸ்ட் அப்டின்லா சொல்லுவாங்கெ எல்லாமே நீங்கெ கத் துக்கறீங்கெ எல்லாமே உங்களாலெ பண்ண முடியுதுன்ற மாரி பெருமியா சொல்வாங்கெ அனா எனுக் வந்து எல்லாத்திலெமே வந்து நம்போ ஒரு தொழில் ஒரு இப்பொ தையல் தொழில் எடுத்துகிட்டோம்னா அதுல வந்து நம்ப நல்லா சம்பாதிக்கிறோ அந்த மாதிரிந்தாதா நா பெஸ்ட்டா எடுத்துக்கு முடியு இல்லியா இப்ப எனக்கு செஞ்சிகிற்தூ நா பெஸ்ட் கெடயாது அதனால எனுக்கு அதெல்லா பெரீ விஷ் ஷிமா தெரியாது அனா இந்த சமியல்ந போது யாராது செஞ்சு நம்ப குடுத்து அவுங்க அந்தெ சாப்டுட்டு ம் சூப்பர் அப்டீன் சொன்னாங்கனா அதுல ஒரு சந்தோஷோ எனுக்கு அதனாலெ அதுலே நா பெஸ்ட்டா தோணுதென்க்கு
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் இப்பொ கூட ரீசன்டா வந்துட்டு ஆஹ் ஜோஷ்லெ கூட நா பேஸ்னெ போதுலென்னா சொன்னாங்கனா ஆஹ் எனக்கு வந்தூ என்னோடே ஆம்பிஷன் வந்து பாத்தீங்கினா நா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணனூ ஆக்சுலி அவுங்குளு உங்கள மாதிரிதா சிஸ்டர் ஒர்க் பண்ணிடுருக்காங் கஆரிஒர்க்கூ இந்தெ மாரீ ஜொல்ஸ்மேக் பண்றது ஆஹ் சோ அந்த மாதிரிதா இதுபணிட்டுருந்தாங்களா அவுங் சொன்னாங்கெ நா வந்து பிஸ்னஸ் பண்ணனூ அப்டீன்றமாரி சொல்லிருந்தாங்கெ ஆஹ் பரவ் அது வந்துட்டூ கண்டிப்பா சப் போட்டுருந்தா யாரு வேணா பண்ணலா நீங்கெ நிச்சிமா ட்ரைப் பண்ணுங்கெ
ஹ் கண்டிப்பா இனுன்னன்னாப்பா இபோ நம்ப வந்து என்னதா இபோ வீட்டு வசதி வீட்லெ வந்து வசதி வாய்ப்புகள் எல்லாமேருக்கு நமக் வந்து எல்லாம் மே கிடைக்குது அப்படின்னு இருந்தாலுமே பெண்களுக்குன்னு பாத் தும்னா அவங்களுக்கு சொந்தமா சம்பாதிக்கணு சொந்த கால நிக்கணு நான் சம்பாரிச்சு இந்த பொருள் வாங்கன அப்புடின்ற மாதிரி ஒரு அஹ் ஆச இருக்கு அது ஏன் தெரில நிறைய பேர் பா்த்திருக்கேன் நான்ல்லா வந்து ஆஹ் சாதாரண ஒரு குடும்பத்துலதான் நான் சம்பாதிச்சா இன்னு நல்லா இருக்கு அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலையில இருக்கு இருந்தாலுமே வந்து நம்ப சொந்த கால்ல நிப் கினு நம்ப வந்து அஹ் வாங்கி இல்லைன்னா நம்ப சம்பாரிச்ச காசுல நம்ப ஹஸ்பண்டக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தரணு இல்ல நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி தரணு அந்த மாதிரிலா வந்து எதிர்பார்ப் பு வந்து எனக்கு நறையவே இருக்கு
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க நிச்சயமா நீங் நம்ம எனக்கு அப்படிதான் சிஸ்டர் இது வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு ஹ நமக்கு தேவையானத வந்து நம்ம வாங்கிக்கணு நம்ம வந்து நம்ம நம்மள டிபெ ன் பண்ணி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு சோ அந்த தாட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு செப்ரேட்டாக பிடிச்ச பொருள் பேர்த்டேக்கு ஹஸ்பண்டுக்கு அது மாதிரி வந்து அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து உங்க கை பட வாங்கி தரணு சோ அந்த மா அந்த மாதிரி இருக்கு சோ அது மாதிரி இப்ப கார்டியோ கூட உங்குளுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா இந்த ஒர்க் கூட உங்களுக்கு
ஆஹ் கண்டிப்பா இன்னுன்னு என்னன்னா நம்ம வந்து இப்போ தையல் பயிற்சி வந்து நான் பண்ணிருக்கேன்னு சொ சொன்னயில்லையா இதுல வந்து பாத் த்தீங்னா இப்ப என்னோட பிளவுஸோ இல்ல எனக்கு சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி தெக்கும்போது எனக்கு வெளியில போயு அந்த பைசாவ செலவிடு செலவழிக்கிறதுல எனக்கு அந்த அளவு விருப்பம் இல்ல பரவால இ இது வந்து நம்ம ஒரு நூத்தி இருபது ரூபாய் இரநூறு ரூபா ஆகுதுன்னா ஒரு ஃபால்ஸ் வச்சு ஒரு புடவ ஓராடிக்கிறதுக்கு ஒரு அறுபது ரூபா ஆகுதுன்னா அந்த காசு நான் மிச்சம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு அதுல ஒரு சந்தோஷோ அதனால வீட்டல இருக்காங்க லேடிஸ் அப்படின்னா இப்ப உங்க வீட்லயே ஒரு சிஸ்டர் சோ இல்ல வைஃப்போ அந்த மாதிரிலா இருந்தாங்கன்னா அவுங்களுக்கு வந்து இந்த மாரி சின்ன சின்ன தொழில் எதாவது கைத்தொழிலோ வேலைக்கு போறவங்களா இருந்தா ஓகே பரவால போட்டோ ஆனா அதுவே சமயத் த்துல இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்தங்களை நம்ம சொல்லி் குடுக்கும் போது அவங்களுக்கு வந்து அதுல ஒரு மன திருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் எங்க அக்கா கூட நீங்க சொன்ன மாதிரியே இந்த ஆரி ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறோ அஹ் இந்த கூடல பின்றது அதுக்கப்புறோ இந்த பேரட் இந்த கட்டி தொங்க விடுவாங்க பாருங்க பச்ச கிளி மாரி ஒரு தோரண இருக்கு பாருங்க ஹ் சுத்தி வர மாரி சேரி அஹ் அதெல்லாம் பண்ணுவாங்க சிஸ் அது வந்து பக்கத்துல இருக்குற சிஸ்டர்ஸ் எல்லா கேட்டிருக்காங்க இது மாதிரி எனக்கு ஒன்னு பண்ணி குடு நான் பொருள் வாங்கி தரேன் பேமெண்ட் கூட நீ வாங்கிக்கோ அப்படின்லா சொல்லிருக்காங்க சோ அத பாத்த உடனே இப்ப நீங்க சொன்னோன ஆரி வொர்க் சொன்னோன எனக்கு அவங்க தான் ஞாபகம் வந்தாங்க அது ஒரு வந்து அவங்க சூப்பரா பண்ணுவாங்க உங்கள மாதிரியே ஆஹ் அவங்களும் அதேது இது மாதிரி கற்றுக்கிட்டங்க தான் சிஸ்டர் ஸோ சிக்ஸ் மந்த்தே சம்திங் க்ளாஸ் போய் தான் கத்துக்கிட்டாங்க இப்போ மேரேஜுக்கு கூட ரிலேட்டிவ் மேரேஜ் இப்போ ஒரு அக்கா மேரேஜ் நடந்தது அவங்களுக்கு அவங்களாவே இந்த ஆரி ஒர்க்கல சாரீ அந்த ஏதோ பிளவுஸ் எல்லாம் அவங்களே பண்ணாங்க
ஓகே ஓகே இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒ நடுவுல கொஞ்சம் ஹெல்த் அதாது மன செலவுல கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் மன அழுத்தம் அப்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சில காரணங்ளா ங்களால இருந்துச்சு அப்பதான் என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க நீ வந் டைலரிங் கிளாஸ் போ கம்ப்யூட்டர் கிளாஸ் போ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆ ஒரு கிளாஸ் போட்டு என்ன வந்து அதுல மூட் ந்த பண்ணி அந்த மைன்ட் வந்து சேஞ்ச் பண்ணி அதுல இருந்து என்னை வெளியில கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி ஜென்ஸுங்களும் இருக்காங்க அதுல ரொம்ப பெருமையாவும் இருக்கு அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட க ஜென்ஸு கிட்டே சொல்லேன் எ அண்ணன்கிட்டே சொல்லுவன் அவங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு புடிச்சதை செஞ்சு விடுங்க அவங்க மன செலவுல ஒரு சந்தோஷமா இருப்பாங்க அப்டின்ற மாதிரில்லாம் நான் நிறையவே வந்து அவங்களுக்கு சொல்லிருக்கேன்
சூப்பர் சூப்பர் சூப்பர் சட்ட
அதனால தான் உங்களுக்குமே வந்து உங்க சிஸ்டர்ஸ்கலாம் யா எதாவது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் சொல்லியிருந்தேன்
தேங்க்யூ தேங்க்யூ கண்டிப்பா நாம ஆஹ் இந்த காலகட்டங்களல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரு நல்ல வேலைக்கு போகணும் நல்லா யர்ன் பண்ணணும் ஏன்னா இப்ப ரெண்டு பேர் சம்பாதிக்கிறதே பாத்தீங்கன்னா குழந்தைங்க படிக்கிறது செலவுக்கே சரியா போயிடுது சேவிங் பம் வேணும் இல்லங்களா சோ ஃபியூச்சருக்கு குழந்தைங்கக்க இரந்தாலும் நமக்கா இருந்தாலும் ஒரு சேவிங்ரது தேவைப்படும் போது அ கண்டிப்பா ரெண்டு பேருமே எனிங்ரது ஒரு இம்பார்டன்ட் விஷயம்
கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுதுல ரொம்பவே
சந்தோஷம் சிஸர் உங்க கிட்ட ஆஹ் சரிங்க சிஸர் தேங்க்யூ சிஸர் ஆஹ் பாய்